ஆப்
ஹலோ வணக்க கம் ப்ரோ
ஆஹ் வணக்கம் மேடம்
ஆஹ் சோ எப்டி இருக்கீங்க ப்ரோ
ஆஹ் நல்லா இருக்கங்க மேடம் நீங்க
உம் நல்லா இருக்கற ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கங்க மேடம்
ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ச்
ஆமாங்க மேடம்
செரிங்க செரிங்க ப்ரோ ப்ரோ இது போல டூருக்கு ஃபேமிலியா அரேஞ்ச் பண்ணனு இப்ப நம்ப ஒரு அஞ்சு நாள் டூரு அரேஞ்ச் பண்றோனு வச்சுக்கோங்களா இப்ப வேன் வந்து எம் ஏ எவ்ளோ பேரு இது பண்ற எவ்ளோ அமௌண்ட்ல நம்ப வேன் வந்து புக் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஃபைம்மு ஃபை பேமிலி வந்து போற மாரி இருக்கு ப்ரோ
அஞ்சு பேருனா ஐயார் முப்பது ஆஹ் ஒரு கோச்சு அதாது இருவத்தஞ்சி பேரு இருவத்தி ஆறு பேரு போற மாரி ஒரு கோச்சு இந்த இந்த மாதிரி வண்டி எடுத்தீங்கன்னா அது து உங்களுக்கு கரெக்டா இருக்கு ஓ அஞ்சு அஞ்சு பக்கோ போறதுனால கிலோமீட்டர் அதிகமா இருக்கனால வாடக ரேட்டு கிலோமீட்டர்க்கு கம்மி ஆகு
உம் செரிங்க ப்ரோ இப்ப அந்த ம் இப்ப பஸ்ஸா புக் பண்ணாலு நம்ளுக்கு காஸ்ட் அதிகமாதா ஆகு இல்ல வேனா புக் பண்ணா நம்ளுக்கு காஸ்ட் கம்மியா இருக்குங்களா எப்டி
ரெண்டு ஒரே ரேட்டு தாங்க மேடம் என்ன அது உங்க அதோட பஸ்னாலு ஒன்னுதா வேன்னாளு ஒன்னுதா அது கோச் பாடி இது கம்பெனி பாடி அந்த மாரி ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு சேம் வைஸ் ஒரு ஆயிரோ ரெண்டாயிரோ இப்ப வித்தியாசத்துல தா இருக்கு அந்த மாரி டூர் போரவங்க்ளியு ஆயிரொ ரெண்டாயிரொ இந்த மாரி கம்மியா இருக் கு ஒரு பத்து பத்து பஸ் நிக்கிறப் பக் கோ இந்த டூ சின்ன பஸு அந்த கோச் வண்டி நிற்கிறப்பக் கொஞ்சிக்க போயி வாடக ரேட்டு எவ்ளோன்னு கேட்டீங்கன்னா சேம் எல்லாமே ஒ ஒரே ரேட்டா தா சொல்லுவாங்க பத்து பேருமே இதே நீங்க காண்டெக்ட் டு ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கிட்ட த குடுத்துட்டு வந்தீங்ன்னா அவிங்க ஒரு ஆயிர குடு கொறைப்பாங்க ரெண்டாயிர கொறைப்பாங்க அந்த மாரிதா ஆஹ் அ காம்ப்டி ஃபுல்லா ரெண்டு மூணு பேத் ஒரு பத்து பேருக்கத்துல மூணு பேத்துக்கு நம்பர் குடுத்திங்கன்னா எ இங்க அவ்ளோ ரேட்டுக்கு தா வராங்க ஆஹ் கேட் ஆஹ் ஆஹ் சொன்னாங்க அப்டின் சொன்னம்ன்னா ஆஹ் ரேட்டு கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஏ ஓரளவுக்கு ஆஹ் பை அது ஓரளவுக்கு பே வாடக ரேட்டு கம்மி பண்லா
உம் உம் உம் இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் போனா இப்ப சம்மருக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் போனா கரெட்டா இருக்கும் ப்ரோ
ஊட்டி கொடைக்கானலு ஆஹ் வாழ்பாற அதிரப்பள்ளி இந்த மாரி
அந்த மாரி இப்ப சம்மருக்காக அத சொல்றீங்க இப்ப சம்மருக்காக இப்ப பாத்தீங்ன்னா எல்லாருமே ஒட்டுக்காவே பாத்தீங்கன்னா புக் பண்ணிருப்பாங்க எல்லாருமே வந் போறாங்கன்ன போது வேனோட ரேட்டும் பஸ்ஸோட ரேட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அதி கமா தா இது பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப சம்மர் முடிஞ்சி நம்ப ம் நார்மலான டைம்ல டூருக்கு போனுனா அதே ரேட் தா சொல்வாங்களா இல்ல வாடக காஸ் கம் பண்ணி குடுப்பாங்களா
ஆஹ் ம் எடையில வாடக கம்மியாகு மே டம் இப்போ இதிலே யே எதுனா ஆஹ் ரெட் டேக்சிலயே இது பண்ணிருக்காங்க ம் அர்பேனியாஸின்று ஆனா அதுக்கு காஸ்ட்வைஸ் பாத்தீங்ன்னா ஏழாயிரமோ என்னமோ நூறு கிலோமீட்ரு நூத்திருவது கிலோமீட்ருக்கு ஏழாயிரூவா வருது இரவத்தஞ்சி பேர் போற மாரிஞ்ச்சுன்னா ஆஹ் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாரி ரேட்ல தா வரு ஆய்ரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்
அப்டிங்ளா
உம் ஆஹ்ஹ ஆய்ரத்தி ஐநூறு டூ ரெண்டாயித் துகுல்ல ஒங்க வேல மு
இது வந்து நார்மல் டேஸ்ல நீங்க
ஆமா மேடம் சம்பட்லா ரேட்டு கூடுதுல்லத செய்வாங்க
கூடுதலாதா இது பண்ணுவாங்க அஹ் ஏன்னா வந்து சின்ன பசங்கல்லா கூட்டு போறன்னு போது ரொம்ப லாங் டூர்லா கூட்டு போமாட்ட நாங்க ஏன்னா பசங்களுக்கு சில பேசங்களு பாத்தீங்கன்னா டிராவல் ஒத்துக்கு சில பசங்களு டிராவல் ஒத்துக்காது வாமிட் பண்ணுவாங்க இல்ல ஃபீவர் வந்து ஒடம்பு எதனா முடி டியாம தா ஆவு ஒரு எமர்ஜென்சின்னா பாத்தீங்ன்னா ட்ப்புன் நம்ப பக்கத்துல இருகிற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எமர்ஜென்சியா இருக்கிற எடோ மாரி பாத்துட் போனா தா டூருக்கு நம்ப்ளுக்கு செட் ஆவு பசங்களு ஆனா அதுல போய் பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணனு அந்த மாரி பிளேஸ்லா இருந்துச்சின்னா கொஞ்சோ நல்லாருக்கோன் ருக்குற மாரி தோணுது எனக்கு
இப்பே நீங்க இது பண்ற மாரி இருந்துச்சுனா ஈசா தா இருக்கு
என்னங் சார் புரியல
ஈசா அதாவ்து கோயம்புத்தூர் ஈசா இந்த மாரி இது இது கரெட்டா இருக்கு இங்க எனக் தெர்ஞ்சது இங்க இத மட்டு தா தெரியு கோவை குற்றாலம்
ஆ அ ம் ம் ம் இப்ப குற்றாலத்து பக்கத்துல்லா பாத்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்பிலிட்டியு இருக்குன்றீங்களா ஆ ம் வேறெங் சார் ஒரே ஒரு எடோ தா சொல்லியிருக்கீங்க மீதி ஆ
இதே வால்பாற டு அதிரப்பள்ளி
அ செரி வால்பறைல்லா இன்னா சார் ஃபேமஸு
மேடம் அங்க க்ளைமேட்டு தாங்க மேடம்
க்ளைமேட் தா ஃபேமஸ் அப்டிங்ளா ஏன்னா நா எங்கியு போனது இல்லங்க அதனாலதா கேக்குற வேற ஒன்னு இல்ல
ஃபரெண்ஸ் நாங்க எடையில போவோம வால்பாற போவோ அ அப்ப வேனா உங்குளுக்கு என்ன டைம்ன்டு
ம் ம் ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க எங்க்யு வெளியில அதிகமா போனது கெடையாது இப்பதான் ஃபஸ்ட் டைம் பசங்க எல்லா கொஞ்சோ பெரிய பசங்களா ஆனது அப்புறோ வெளில எங்கனா கூட்டு போங்கன்னு எல்லாரையு கேட்டுட்டுருக்காங்க
ம்
டைம் எல்லா ஃபேம்லியோட டூருக்கு போலாமே எவ்ள வேன் சார்ஜ் எவ்ளோ ஆகு ஏன்னா டீசலு பெட்ரோல் சார்ஜ்லா இப்ப பா்த்தீங்கன்னா
அ ஏறிச்சுங்க மேடம் ஏறிச்சு மேடம் எப்படி இருந்தாலு பலசு கம்பேர் பண்றப்போ ஒரு நா மூவாயிர்னாது கடசி எத்து வரோ
உம் அ உம் உம் அதுதா சார் இப்ப பாத்தீங்னா நம்ப ச்ச த வாடக காசோ நம்ப கணக் பண்ணனு டீசலுக்கு கணக் பண்ணனு நடுவுல அந்த டோல்கட் சார்ஜு அதெல்லா இருக் காங்கள இப் நம்ம எதுமே யோசிக் யாம டப் டப்ன்னு முடியெடுத்து இந்தடோ அந்தடோனு சொல்லிட்டு லாஸ்ட் டைம்ல பேமெண்ட் இல்லாம இருந்துச்சு சின்ன பசங்கள சின்னு கஷ்டப்படுற மாரி இல்ல செரி உங்குளுக்கு நீங்க இப்ப பேச் ல இர்ந்தம் போது மோஸ்ட்லி அதிகமா எங்கனா வெளில போயிருது அன் உம் பைக் ல தா போவீங்ளா
உம்
பைக்கின்றதுனால பைக்கின் நீங்க பைக்ல அதிகமா போனாலோ ஆனா டிராவல்ஸ் இத பத்தி கொஞ்ச சொல்றீங்கில்ல
உம்
ஆ
அது கொஞ்சோ தெரியின் மேடம் ஏனா சரௌண்டிங் ஃபுல்லா ஆ ச்ச ஃப்ரெண்ட்ஸ்சு நெறைய பேர் காங்க
உ
ஆலங்கட்டி தெரியுதான
நாங்க தெரியுங்க நாம் செரிங்க செரிங்க சார் அப்புற எப்டி போதுங்க சா இனி ஒன்டே
இன்னிக்கு டே பேட் டேவா இல்ல குட் டேவான்னு தெர்ல ரெண்டு அப்டே ஆவுரேஜ் பண்ணி போயிற்றுக்கு
ஏ சார் இப்டி சொல்ட்டீங்க
ஆமாங் மேடம் ஒரு ச்ச ஆ ஒரு வேலயு த வேல இருந்தா டக்கு டக்குன்னு செய்லா ச்ச வேலயே எதுவு ஆ லாகின் போட்டு பீச்சு வாங்கியாச்சு எல்லாமே இங்க பண்ணியாச்சு அடுத்து அ இந்த மாசோ ஒரு ரெண்டு ஆ இந்த வார ரெண்டு லாகின் இர்க்கு இந்த வார்திக்கு எதோ ஆகல இந்த வாரோ ரெண்டு லாகின் போட்டா அடுத்த வார அடுத்த வார ஃபுல்லா லான் பாத்தா
ஆ
அடுத்த வாரோந்தா வருது அதுக்கட்த்த வார்தா நா சுத்த முடியு பீ லாகின்
நீங் வந்தந்த உங்ளோட டாஸ்க்கு கம் உங்ளோட இத வந்து கம் ப்ளீட் பண்ணாதா உங்களுக்கு லீவுங்ளா சார் உங்களுக்கு
அப்பிடியெல்லா இல்லைங்க மேடம் மொத வாரத்துல ஒரு லாகின் போட்டு ஃபீஸ் வாங்கிட்டா எதுவு சொல்ல மாட்டாங்க அதேமாறி ரெண்டாவது வார த்துல லாகின் போட்டு பிரண்ட்ஸ் வாங்கிட்டா எதுவு சொல்ல மட்டாங்க அ டிஸ்பஸ் பண்ணிட்டா எதுவு பேச மாட்டாங்க ஒரு பாஞ்சா தேதி இல்ல நம்ம வந்து போய்ட்டே அப்டி
லாகின் பண்றதுனால உங்களுக்கு அதுல என்ன பெனிபிட்ஸு
என்னங்க மேடம்
இப்ப நீங்க லாகின் பண்றீங்கள்ள வீக்லி ரெண்டு பண்ணனு இல்ல மன்த்லி
பண்ணிட்டு அ பண்ணிட்டு அவிக டிஸ்பர்ஸ் பண்ண வே ல முடிஞ்சுது
அப்டிங்ளா அது இல்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் க்குற சார்
அதுல லாகின் ஃபீஸ் வாங்கியாச்சு அப்பறோ டிஸ்பஸ் பண்ணிட்டம்னா இன்சென்டிவ் அதிகமா வரு ஒரு மூணு டைம் பண்ணம்னா ஒரு எ இருவது லட்சம்னா லட்சத்துக்கு ஐநூரூவா வரு பத்தாயரூவா இன் செண்டிவ்
ஆ ஆ பரவாலைங்ளே
நம்மட்ட எல்லாமேருக்கு
ம் ம் ம் இப்ப ஸ் சேல்ரி இல்லாம இதெல்லா எக்ஸ்ட்ரா சொல்றீங்க
ம் ஆமாங்க மேம் அதே அதை பார்முலாடது இந்த ஒரு இது வந்ச்சுன்னா ஒரு மு முப்பதி முப்பத்தஞ்சு ரூவா
ஓகே ஓகேங்க சார் வீட்ல எப்டி சார் எல்லாருமே நல்லாருக்காங்ளா நீங்க ச் வெளியூர்ல வந்து வொர்க் பண்றீங்ளா இல்ல
வெளியூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கங் மேடம்
குக் பண்ணீடு ம் ம் ம் சரிங்க சார் நீங்க எப் அப்பா வீட்டுக்கு போவீங்க வருவீங்க லீவ் எல்லா கொடுப்பாங்களா
நா சே திங்க்கெழம நைட் போயிட்டு செவ்வாக்கெழம காலேல வருவே இங்க முருகன் கோயிலுக்கு போவே ஆ சென்னி மலைன்டு ஒரு மா கோயில் இருக்கு அங்க போயிட்டு வருவே வெள்ளிக்கிழம இல்லன்னா செவ்வாகிழம செவ்வாக்கழம செவ்வாக்கழம போயிட்டு வருவ
உம் முருகர் ரொம்ப புடிக்குமோ
ஆமாங்க மேடம் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
யார
ஆ இது முருகன ஆ புடிச்சு பாருங்க எத்தன அடி விழுகுதுனு மட்டும் பாருங்க அதையும் மீறி இது எதுக்கோ னும்ன ஆனா லைப் நல்லா இருக்கு மேடம்
அப்படிங்களா முருகர கும்ட்டா அவர கும்ட்டா தா அவர் நல்லா வெப் பரங் எங்ளாலா
சோதம் குடி அது பஸ்ட தினி கூட இருக்கு
அதுக்கு நீ என்ன பண்ணலனா மொத்தமா சே சிவனே மொத்தமா சிவனே கும் டீங்கனாலே மொத்தமா அவரே எல்லா கஸ்ட் சத்தியாங் கொடுத்தட போறாரு முருகர கும் டி ஏ கொஞ்சோ கஷ்டமா இக்குறீங்க
நா அவிங் ஆஹ் இல்ல இல்ல மொத்தமா அவங் ஃபேமிலி சுத்தி அப்டியே ஏதோ லிங் இருக்குமாட்ருக்க அதனால அது ஃபேமிலியே ஐங்கள என் குலனோட அஹ் அம்மா தான் எங்க ஃபேமி அவரு மொத்தம் அது ஃபேமிலியே இருந்துட்டுக்கேன்
உ மொத்த ஃபேமிலியே நீங்க முருகர் கும்ட்டுட்டு இருக்கீங்க
உம்
உம் உம உம் உம் இப்பதைக்கு முருகர் கும்பிடறதுல நீங்க நல்லா இருக்கீங்க
நல்ல ஏதோ இருக்காங்க மேடம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏதோ இருக்குறேன் ஒரு டைம் புடிஞ்சங்க அப்புறம் தா நல்லா இருக்க முடியும்
டைம் முடிஞ்சது திருச்செந்தூர் போயிருக்கீங்களா திருச்செந்தூர் போயிருக்கீங்களா அஹ
நா நெக்ஸ்ட்டு மந்து பிளானிங் பிளான் மேடம் அஹா அம்மா போயிட்டு தடக நெக்ஸ்ட் மந்து இல்லினா இந்த மந் திகிதே அமௌண்ட் சேத்திட்டே வந்துருவ
உம் எங்குளுக்கு சேத்து வேண்டிக்கோங்க சார்
ஓக்கேங்க
வேற முருகர் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு நீங்க போனதுலியா இப்ப ஃபர்ஸ்ட்டு டைமு பாப்பதுக்கு ச்சந்தூருக்கே போறீங்களா சார்
இல்ல மூணாயிறம் போனனா மூணாவது டைம் மூணாவது டைமு மேடம்
இது திருச்செந்தூருக்கு மூணா டைம் போறீங்
உம் போனேனா கிளம்பிட்டுனா மூணாவது டைமு
ஆஹா அஹா அஹா வேற எந்த ஊருக்கும் போனதுங்கிலா
பழனி ஆஹா இதுக் இது மதுர குல தெய்வோ
உம்
ஆஹா உம் அதுக்கப்புறோ எந்த என்ன நாகூர் போனா வேளாங்கண்ணி போயிருக்கே எல்லா பக்கு போயிருக்கேங் மேடம்
போயிருக்கீங்க நானு திருப்புராகுன்றம் ச்சாயிது தேத் ஏது திருப் பறகுன்றம் குன்றம் குடி இதெல்லா போனதுங்
அஹா இன்னு இல்லைங் மேடம் ட்ரை பண்ணி பாக்கோணு போயிட் வரலாமான்ட்டு ஆறு படை யாராவது போனாங்குன்னா சொன்னாங்க போய்ட் வர்லா
ஆறுபடைக் ச்சு உம் உம்
யாரைமித்த உம் நம் இதுல
ஒன்னா ஒர்க் பண்றாவுங்க ஒர் டீம்மா இது பண்லாலீங்களா
அல்லா ஒவ்வொரு கேசு ஒவ்வொரு மாரி இருக்குங் மேடம் அதுதா எங்க டீமே
ஒர் ஒரு கேசு ஒவ்வொரு மாரி இருக்குங்களா யாரு முருகர் கேச் சவேலியா
உஹம் உஹம் இருக்குறாங்க ஆஹ் நம்ம ஏதும் பேச இல்ல
அந்த அளவுக்கு இல்ல நீங்க எ நீங்க எதிர்பு பாக்கற அளவுக்கு அவங்க இல்ல
உம் ஆமாங்க மேடம்
செரிங்க சார் செரிங்க சார் தேங்க் சார் நெக்ஸ்ட கால்ல உங்கள நா பாக்குறேன் நானு
ஆஹ் ஓகேங்க
ச
தேங்க்யூ மேடம்